ஏ ரஸ்னா தா ஹலோ கேக்குதா ன்னா பண்ணினுக்குற கேக்குதுரா என்னா பண்ணின்கீர
பட்த்துனுக்கீறேன்டா
புதுவீடா பழைய வீடா
புது வீடு மாடி மேல பட்த்துனுக்கீறே ஆ
அ ஏய் நீ ஆதார் கார்டு இந்த புது நம்பருல்லா வாங்குன காலேஜ் சேரும் போது
ஆமா
உங்க சொந்த ஊர் நம்பர் அவுங்க ஆதார் கார்டு இது நம்பரு அதல்லா சேஞ் பண்றதுக் எங்க போன தாலுகா ஆஃபீஸ் போனியா
நா ஏன்டா தாலுகா ஆஃபிஸ்க்கு போனே
அப்ப ஆதார் கார்டுல நம்பர்லா எப்டி மாத்துன
த இது எனக்கு வந்து இந்த காலேஜ்ல மாத்தி குட்த்துறாங்கடா
ஆதார் கார்டு நம்பர
ஆ
என்ன மட்டு தாலுகா ஆஃபீஸ் போகச் சொல்ட்டாங்களேடா அ நா வேற போய் மாத்தணுன்டா இல்லன்னா காலர்ஷிப் வராது உங்க ஆதார் காட்ல இருக்குற நம்பர் தா தரனு
டேய் நீ என்ன தெரியுமா பண்ற இப்ப ஓ ஆதார் கார்டுல என்னா நம்பர் இருக்குது
ஆதார் கார்டுல அது அந்த நம்பர் இல்ல இப்ப எ கிட்ட
அது நம்பர் இல்லையா
ஆமா அதனால தா இப்ப நம்பர் சேஞ்சு பண்றோ
டேய் அந்த நம்பருக்கு ஓ டி பி வரும்டா அந்த ஓ டி பி சொல்லனும்டா
ஆ அதா அதா மெசேஞ்சு பண்ண சொல்லிக்கிறாங்க அதக் கேட்டாங்க அப்பயே என்ட்ட அந்த நம்பர் இல்லன்ன மாத்துங்க அத வச்சுதா ஓ டி பீ வரு நீங்க குட்த்துக்கிற நம்பர்ல ஆஹ் ஹ அப்ப நா போனா சேஞ்ச் பண்றே போயிட்டு எ நம்பர சேஞ்ச் பண்ட்டு வரணு
அதா அப்போன்னா தாலூகா ஆபீஸ் தா போனு அப்போ
ஆ அது ஒரு அஞ்சு நிமிஷோ ஆகு போல இருக்கு அவன்ட்ட ஒரு ஃபாம வாங்கிட்டு காசு கா ஆ ஏ கவுர்மெண்ட்டு தான காசெல்லா கேக்க மாட்டாங்க தான
தெரீல்ல அதெல்லா நம்மளுக்கு
அடேய் பெரிய்ய பைய சொல்லுவா ஆ
எதுக்கு ஒரு ஐநூறு எடுத்துனு போட
ஐநூறு குமார நெக்கல் தா டா உனுக்கு ஐநூறு ரூபா
என்னக்கிடா போற
டேய் இன்னிக்கே போவேண்டியதுடா நாரப்பன்ல சொதீப் போச்சிடா வட ஏய் எங்க ஆ வந்து இனிக் கூடடா நீன்னடா கவர்மென்ட் லீவு இனிக்கு எதுக்குடா ஓடன்டா ன் நெனச்சன்டா
உம்ம்
டேய் எதுக் வாரா எதுக்குடா வரா சொல்றா சொல்ற ப்ரோ ஒங்கள பாக்கதா ப்ரோ வரே நா வந்து சொல்றே ப்ரோ சொல்லு ப்ரோ டேய் எதுக்கா வரா சொல்றான்ரே ப்ரோ கேமாட்லா ப்ரோ தோதுரும் ப்ரோ ப்ரேஞ்சடால அப்டி அப்டி வேணுனா அப்புற இங்க வந்த சொல்றா டே இன்னிக் கவர்மெண்ட் லீ்வு கூட நீ எதனால வர என்ன தா பாக்க வரநெனச்சேன்டா மூன்றமணியாது மூனு டுஜீஸ் போய்ட் வராண்டா கரெக்டா அந்த டைம்க்கு வரேன் டா
ஒஒஒ
ஆ மூன்றரமணிக் கரட்டா அந்த பொண்ணு வருதுடா அதுல வந்து மூன்ற மணி அந்த பொண்ண பாத்துட்டு நாலு நால்ற மணி கெளம்மி போய்க்குரேண்டா ஆ அ அது பொண்ணுகு உனக்கு தெய் இவ நெஞ்சாயிட்டு உள்ள இருக்காடா
அலோ அலோ அலோ அலோ டேய் கேப்பியா இல்லயாடா